ஆ கேக்குது தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ
தோழி கொஞ்ச நல்லா பேசுங்க உங்க சவுண்ட் வந்து ரொம்ப உள்ளா கேக்குற மாதிரி இருக்கு
ஆ என் வாய்ஸ் கேக்கலயா கேக்குதா சரி உம்
சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆமா எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர்
இப்போ வந்து நம்ம இன்னைக்கு உள்ள ஆரோக்கிய முக்கியமான உணவு பழக்கத்தை பத்தி பேசலாமா ஏனா அன்றாட வாழ்க்கையில வந்து இப்ப வந்து ஆரோக்கியமான உணவு வந் து ரொம்ப பழக்க வழக்கோ அதெல்லா ரொம்ப நமக்கு வந்த இம்ப்பார்ட்டண்ட் இன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய முக்கியமான உணவு சரியான உணவு வந்து நம்ம சாப்புட்றது வந்து ரொம்ப அவசி விசியமா இருக்கு ஏன்னா இப்ப நாம் தினமு சாப்பிடுத உணவு வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து சக்திய கொடுக்கா இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியான உணவு வந்து இருக்கா அந்த மாரி பாகக்கணு ஏன்னா வெறுமனே நம்ம வந்து இப்ப அப்போ வந்து ட்டாங்க கம்பு கூழு ஒரு நேர கஞ்சி சாப் டாங்க ஆனா நான் நான்வெஜ் எடுத் த்தாலு நான்வெஜ் சாப்புடுவாங்க எல்லாமே அந்த காலத்துல வந்து சத் சத்தான உணவுகள் தா சாப்டாங்க ஆனா இப்ப பாருங்க இப்ப என்ன எடுத்துக்கிட்டாலே நா வந்து ஒரு நேரம் சாப் நா டயட் இப்ப நா வந்து கொஞ்சம் குண்டா இருப்பே செரி உட ஒடம்ப கொரைக்கணு அப்டின்ட்டு டயட் ஃபல்லோ பண்ணன்னு நெனைச்சோங்க தோழி நம்ம வந்து சவுத் இந்தியனால இந்த ரைஸ்க்குள்ள ஃப்ட்டதா எடுப்போ சரி ஓகே நா இட்லி தோசை கூட அவ்ளோவா சாப்புட மாட்டே ஆனா சப்பாத்தி சாப்பிடுவே ஆனா ஒருவேல வந்து எனக்கு கண்டிப்பா ரைஸ் வேணு சாதம் இல்லனாலே எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தல சுற்று வந்துருது அதனால எனக்கு வந்து கண்டிப்பா என்னோட சாப்பாடுல சாதம் வேணும் அந்த மாதிரி டயட் ஃபாலோப்ப வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பழ வகைங்கள் காய்கறிகள் அதெல்லா நெறைய சாப்புடணும் சொல்லிருக்காங்க டாக்டரே எனக்கு வந்து டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ண ப்போம் ஆனா அது வந்து நம்ளுக்கு வந்து டெய்லி நம்ம போய் வாங்கற மளவெல்லா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோ வீக்லி ஒன் டைம் தா வருவாங்க வாங்கி போட்டாலு கொழந்தை எல்லா இருக்காங்க அவுங்க சாப்ட்ருவாங்க அதனால என்ன பண்ணே காய்கறி கேரட் நா எடுத்துட்டு வருவே தோழி கேரட் சாப்படணு அப்பு க்கு கும்ப சாப்புனு கட் பண்ட்ரேட்ருந்தே என்னுட கொழந்த சாப்ட்ருவாங்க செரி நீங்ளே சாப்டு விட்டுருவே ஆனா அந்த மாரி நா டயட்டு ஃபாலோ பண்ண பண்ண எனக் வந்து இப்ப என்ன்ன மசில்ஸ் வந்து ரொம்ப பெயினாருக்கு ஏனா கரெக்டான வந்து புரதசத்து வந்து சாப்பிடாத பட்சோ நம்ளுக் வந்து டயட்டு ஃபாலோ பண்ணா இது போக வாக்கிங் பண்ணப்போ உடல் ஆரோக்யம் வந்து கெட்டு போற மாரி இருக்கு அதுப்ற நா டாக்டுர்ட்ட கன்சல் போனப்போ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து சரியான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்பு வகிகள் அப்ற தானிய உணவுகள்லா சேத்துக் கொல்லனு அந்த மாரி சாப்புட போத் தா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கு அது போக அதிக எண்ணைல பொரிச்ச ஆ பொரு ஆ எந்த பொருளா இர்ந்தாலு செரி அ பிறவு சக்கர, அந்த ஐஸ்கிரீம் அந்த மாரி இதெல்லா கொறச்சி சாப்பிடணு நீங்க தினமு வந்து போதுமான தண்ணி குடிக்கணு அப்டின் சொல்லி சொன்னாங்க காலை உணவு வந்து கண்டிப்பா சாப்டணு அத தவிக்க கூடாது அப்டின் சொல்லி சொன்னாங்க தோழி நீங்க இத பத்தி சொல்லுங்க
நீங்க இப்ப சொன்ன மாரி உண்மதா தோழி நம்ப வந்து எப்டினா அ நீங்களு கொழந்த பழவகைகள் இந்த கேரட்டு இது இந்த மாதிரி பச்சையாவே சாப்பிட்லாமே ஆ வெளஞ்ச பீட்ரூட்டு இதெல்லா அவ்ங்க இதெல்லா சாப்ட மாட்டாங்கல்ல கொழந்தைங்க ஆனா நீங்க அந்த பழ வாங்கி சாப்ட்றத விட இந்த கேரட்டு பீட்ரூட்லா ரொம்ப நல்லது அது அந்த நெல்லிக்கா இதெல்லா எடுத்துக்லாம்மா அதெல்லா உனக்கு ரொம்ப நல்லது அது போல பாத்தீங்னா அந்த கீர வகைகள் இந்த கெள்ளில வெளையுதுல அந்த பசல கீர கார்சர கீர அரக்கீரருக்கு சிறுக்கீர பாலக்கீர நெறய கீர வகைகள் இருக்கு அந்த மாதிரிலா எடுத்துக்குன்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமு வராது அப்பற பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமா எடுத்துக்காம இருந்தாலே நமக்கு வந்து சிக்கன் ரைஸு பரோட்டாவோ இதெல்லா சாப்டனா வந்து வர ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்னா வந்து செரிமானப்பிரச்சனை ஆயி நெறய ப்ராப்ளம் வந்துரு
கண்டிப்பா தோழி நீங்க உண்ம சொல்றதுதா பாஸ்ட்டு புட்டு வந்து நம்ம அன்றாட இப்ப பாத் தீங்கன்னா கொழந்தைளு வந்து ஃபாஸ்ட்ஃபுட்ட தா விரும்புறாங்க என்னோட பொண்ணு கூட வெளில போனா எனக்கு சாப்பாடு வேணு பரோட்டா பரோட்டா அவ்ளுக்கு ரொம்ப புடிக்கோ ஆனா பரோட்டா வந்து உடல் நலத்துக்கு நல்லதானா நல்லது கெடயா சாப்டு வந்தன்னா வைறு ஊதி இருக்கோ குழந்தைக சாப்ட மாட்டாங்க அதுல வந்து நறைய சோடா போடுவாங்க அதுல வந்து உப்புற காண்டி சோடா போடுவாங்க அதெல்லா நல்லது க டையாது அது போக ஃபிரைட் ரைஸ் சைனீஸ் ஃபுட்டு நீங்கரிக ஃபாஸ்ஃபுட் ஐட்டங்ள எல்லாமே அத வந் ந்து அஜின மோட்டோ வந்து நெறைய போடுதாங்க அந்த மோட்டோ வந்து நீங்க நறைய சேத்தா கூட அந்த சாப்பாடு பழங்க நம்ம நாக்ல வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு உணர்வு தன்ம இல்லாத மாரியே இருக்கோ இந்த மாரி சாப்புட போது டெய்லி நம்ம சாப்டப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா தைராய்டுக்குள்ள ப்ராப்ளம்லா அதிக வர வாய்ப்பு இருக்கு அப்புறோ பீஸா பர்க்கர் இந்த மாரி சாப்பிடப்போ வந்து இப்போன்ற இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நா நறைய பேர பாக்கப்போ பந்த் இந்த கொழந்தயின்மை அவங்கள்க் பீ சி டி பீ சி டி பீ சி ஓ டி ப்ராப்ளலா வரப்பொப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்பின்னா நீங்க வந்து நறைய ஜங்க்ஃப்ரூட் சாப் ரிங்க பீஸா பர்கர் அப்றோ கே எஃப் சி அந்த மாரி சாப்டு போ வந்து உங்களுக்கு இந்த ம ரி ப்ராப்ளோ ஏற்படுது இதெல்லா அவாய்ட் பண்ணனு நீங்க வந்து ஃப்ரெஷ் காய்கறி சாப்டணுன் சொல்லி சொல்றாங்க ஆனா இன்ற காலகட்டத் துல வந்து இந்த மாரி சாப்பிடபோ வந்து நம்ளோட வருங்கால சன்னதி அது பீ சி ஓ டி ப்ராப்ளோ வந்து எ த்தனையோ பேரு பாருங்க கொழந்த இல்லாம இருக்காங்க
ப்பலா அந்த மாதிரி பச்ச ஆ இருக் இருக்கங்க இருக்கங்க கேக்குதா நா பேசற்து
ஓக்கே தோழி
ம்
ஏன்னா நம்ம வந்து நறைய தண்ணி குடி க்கணோ அப்புற காலை உணவ நா சொன்ன மாரி காலை உணவுல்லா நீங்க தவிக்காம இருக்கணு ஆரோக்கியமான உணவுகள வந்து நம்ம நல்லா சாப்டப்போ வந்து அதிக உடல் எடய வந்து போடாம இருக்கு இந்த மாரி இருக்கப்போ வந்து நல்ல உணவு நல்ல ஆரோக்யத்ததந்து நாது தருவோன் சொல்லி சொல்லுவாங்க ஏனா இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்துல வந்து பலர் பலர் வந்து என்னவெனா துரிதமான உணவுகள வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க பாத்தீங்க்ளா துரிதமான உணவுனா பீஸா பர்கர் தா அதுக்கு சாப்ட்ட பெரவு அவங்க என்ன பண்றாங்க ஜீரன ஆகத்துக்காண்டி குளிர்ப்பானங் கள் அந்தமாரிஅடிக்கடி சாப்டுவாங்க இதனால உடல் நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கி அது போல அது மட்டுமல்லாம அவுங்க என்ன பண்ணுதா அளவோட சாப்ட கெடயாது ஒரு பீஸா ஒரு ஃபுல்லா சாப்புடுதாங்க அது ஃபுல்லா மே மைதா தா ஏனா தினமும் ஒரு போதுமான அளவு வந்து என்னன்னா தண்ணி குடிக்குறது இப்ப நா சின்ன கொழந்தைலந்து மேக்சிமம் ஒரு லிட்ரு குடிக்கணோ நம்ம பெரியவுங்ளா ந்தா மூணு லிட்ரு நாலு லிட்ரு அவுங்ளோட உடல் பருமணத்துக்கு ஏத்த மாரி வந்து தண்ணி குடிக்கணோ தோழி அதுக்கு பெறவு என்னன்னா நம்ம ஒன்னு உடற்பயிற்சி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைல வந்து எப்டி தேவ இருக்கோ உணவு ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு் எப்டி தேவை இருக்கோ அதே மாரி நம்ம அண்டாட வாழ்க்கைல வந்து உடல் பயிற்சி வந்து ரொம்ப இம்பார்டன் சொல்லுவே ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவ உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு வந்து இரண்டுமே இருந்தா மட்டும்தா நம்ம நல்ல உடல்நலத்த வந்து பெற முடியும்னு சொல்லுவ இது போக மட்டும்னா ஆரோக்கியமான உணவு நப்புறோ பழக்க வழக்கங்கள்லா நம்ம நம்ம மட்டோ இல்லாம நம்ம கொழந்தைகளுக்கோ அத சொல்லிக் குடுக்கறது மூலோ வந்து நல்லா இருக்கோ சொல்ற தோழி நா
அதா என்னை பொறுத்த வரைக்கோ நா என்ன சொல்றேன்னா நம்ம ஒடம்பு நல்லா பாத்துக்கொணோ வந்து இந்த மாதி ஃபாஸ்ட் ஃபுட்லா அவாய்ட் பண்றது நல்லது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அ நம்ம டெய்லியு தண்ணி குடிக்கணும்லா அதுல பாத்தீங்னா னா இந்த நெல்லிக்கா வந்து கெடைக்குதுல இப்ப ஆப்பிள்லா காசு குடுத்து வாங்க போனா ஒரு கிலோவே இரநூத்தி எம்ப ரூபா நம்ம சும்மா ஒரு ஒரு கிலோ ஆ இது நெல்லிக்கா பாத்தீங்கன்னா என்னா ஒரு அறுபது ரூவா தா இருக்கோ அத வந்து நம்ம ஒரு வாரோ வெச்சு சாப்லா ஒரு நாளைக் க்கு ஒரு நெல்லிக்காவ அத கட் பண்ணி தண்ணீல போட்டு அந்த தண்ணிய குடிச்சாலே நமக்கு எவ்வளவு சத்து தெரியுமா அவ்ளோ க கண்ணுக்கு நல்லது முடி நல்லா வளரோ நோய் எதிர்ப்புசக்தி அதிகரிக்கோ இத சாப்டாலே நமக்கு ரொம்ப நல்லது அதுல பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் கீர வகைகள் அப்புறோ பாத்தீங்கன்னா அந்த இந்தே இந்த கவர்ல போட்ட அஞ்சு ரூபா குர்குறே இதெல்லா அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லது பாக்கணும்க்கு ஆனா இதெல்லா வந்து டேஸ்ட்காக அவுங்க சாப்பிடுறாங்க ஆனா உண்மையான நாமளே ரெடி பண்ணலாம்ல அவுங்க சாப்பிடுற மாதி ஃபுட்டு இந்த நாம்ளே வந்து சோளமாவு ரெடி பண்ணி அது வந்து அ சோளமாவே கடையில விக்கோ அதுல வந்து ஒரு சில இதெல்லா காரத் தூள்லா ஆட் பண்ணி எண்ணெய்ல போட்டாலே அது அது நம்ம கடைல விக்கிற டேஸ்ட்டோட இன்னோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே நமக்கு நம்மளாலே ரெடி பண்ண முடியோ ஆனா அந்த கடையில வந்து நறைய அந்த கெமிக்கல்ஸலா ஆட் பன்றாங்க அதன எல்லா அதுக்கு யாருமே தெரிய மாட்டேது ஏதோ போறாங்க எதெல்லா குடுக்கறோமோ குப்பை இருக்காத டேஸ்ட்காக ஆனா அது உண்மைதா தோழி ஆனா வந்து நெறைய பேருக்கு நெறைய வேலைகள் இருக்கு அ ஃப்ரீயா இருக்குங்கள எனர்ஜி வீட்டு வேலையு பாத்துக்கணோ வெளியிலயும் வேலைக்கு போணோ கொழந்தைங்களையு பாத்துக்கணா அதா பண்றதுன்றது ரொம்ப கஷ்டோதா நம்ம வேலைக்கு போமா வீட்ல இருக்கன்னா நமக்கு அ ஹெல்தியான ஃபுட்டு கொஞ்சோ ரெடி பண்ணி குடுக்கலா அந்த மாதிரி கூலு கம்பு இந்த மாதிரிலா வாரத்துல ரெண்டு நாள் கூழ் எடுத்துக்குனா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு நறைய இருக்கு தோழி ஆனாலா யாருக்கோ தெரியமாட்டேங்குது எல்லா அப்டியே இந்த ஃபார்ஸ்ட் ஃபுட்டுனு எல்லா மாறிகிட்டே போறாங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா இப்ப உங்க யாருமே நீங்க பாருங்க அந்த காலத்துல வந்து ஹோட்டலோ ஆ இது வந்து குறையதா இருக்கோ எங்கேயாவது ரேரா தா இருக்கும் அப்பமே கூட்டு போனாலுமே அம்மா அப்பா கூட என்னா சின்ன வயசுல இருக்கப்பவுமே அம்மாதா காஃபி சாய் ஏதாவது குடிப்பாங்க டீ ஏதா குடிப்பாங்க அப்டி மேக்ஸ் ஒரு வடை தா வெளில வெச்சு நா சாப்டது இது வரைக்கோ நா கெடையாது எப்பமாது ரேரு தா ஏன்னா ஸ்கூல்லே ஃபுல் டைம் போய்ரோ சாட்டர்டே சண்டே வீட்ல அம்மாப் நல்லா சாப்பாடு பண்ணி தருவாங்க அந்த மாதிரி போது ஆனா இப்ப பாருங்க வீக்லி ஒன் டைம் வந்து எல்லாருமே வெளில போறாங்க இன்னைக்கு வந்து நா கொஞ்சோ ஷாப்பிங் மால்ல என் கொழந்தைய கூட்டிட்டு போனே ஆக்சுவலி அந்த ஷாப்பிங் மால் வந்து அப்பல்லா ரொம்ப ரேரா தான் குறைவு இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு எடத்துல கூட மூவ் பண்ண கூட எடோ இல்ல எல்லாரோ வாராங்க கோவில் போறாங்க அங்க ஷாப்பிங் பண்றாங்க பக்கத்துலே உள்ள ஹோட்டல்ல சாப்டுறாங்க ஏன்னா இப்ப வாரோ வாரோ வந் து எல்லாரோ வெளில சாப்டுறது வந்து ஒரு பழக்கமாவே கொண்டு வராங்க இது மூலமா வந் து ரோட்டு கடைகளு அதிகமாகுது ஹோட்டலு அதிகமாகுது நெறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவுங்க சாப்டுதே கெடையாது தோழி பத்து ரூவா தா பத் பத்து ருவா ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்டா போதும்முடு கடைல தா கால் கி பண்ணி நூறு ருவாய்க்கு வாங்கி சாப்புட்றாங்க இந்த மாரிதா லைஃப் போயிட்ருக்கு எல்லா எடத் இந்த சிட்டி சைட்லெல்லா பாத்தீங்கன்னா இதுதா இந்த மாரி லைஃப் தா எல்லாரு வாழ்ந் றாங்க
ஆமாங்க தோழி உணாமதா தோழி அதா இ சமைக்கர்துக்கு கஷ்டப்பட்டுக் டைம் சேவ் பண்ணணு றதுக்காக அவுங்க அவங்களே அதுல வந்து நெறயா எடத்துல டேஸ்ட் பாத்தா